அதுவு சும்மாதா உக்காந்துருப்போ நீங்க என்ன பண்றீங்க
ஆ சமச்சிட்டு இருக்கே இப்பதா
அ வீட மாப்போட போறே
ம் ம் மாப் நா இன்னைக்கு காலைல போட்டாச்சி
ஆ ஆ ஆ எனக்கு வேலையு பையன வ ஸ்கூல கொண்டு வுடுணுமா அதனால பையன விட்டுட்டு வந்தா எனக்கு வேலையு ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது அ காலையில எங்க வீட் டு ஹஸ்பண்ட கலப்பிட்டு அடுத்தது பையன கலப்ணு பையன எயிட் பிஃப்டி குள்ள ஸ்கூ ஸ்கூல்ல விட்டுணு
உங்களுக்கு பரவால்ல எயிட் பிஃப்டி எனக்கு எயிட் பிஃப்டீனுக்கலா
எயிட் பிஃப்டீனுக்கெல்லா வுட்
ஆமா எயிட் பிஃப்டீனுகெல்லா வீட்ல இருந்து கெளம்பிரணு ம் எயிட் ஃபார்ட்டியுல்லார ஸ்கூல் உள்ள இருக்கணு அங்க எங்களுக்கு கொஞ்ச டிஸ்டன்ஸ் அதிகொ
ஆ எங்களுக்கு இங்க என் பையனுக்கு வாக்கப்பல் டிஸ்டன்ஸ் தா ஸ்கூல்
ம் ம் ம் ஓகே ஓகே அதனால அவன நாங்க ஸ்கூல்ல கொண்டு வுடுறது எங்களுக்கு வந்து ஒரு டெய்லி ட்ரிப்பு மாரி காலையில ஜா ஜாலியா எல்லாரு போயிட்டு வருவோ
ஃபேமிலியா எல்லாருமே வேற என்னங்க கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்ளா செரி செரிங்க லன்ச் இன்னைக்கி இடியாப்பந்தா ஹஸ்பண்ட் இன்னைக்கி இங்க லோக்கல் டியூட்டி அதனால லஞ்ச் இனிமேல் தா எங்களுக்கு செய்யணு பையனுக்கு மட்டு சிம்பளா செஞ்சி குடுத்துவுட்டு
ஆ நாங்க இன்னைக்கி சாம்பார் ஃப்ரைடேங்கனால சாம்பார் வெச்சிகுடுத்துட்டே பையனுக்கு
ஆ இனிமேல்தா நாங்க செய்யணு இப்பதா குக்கர்ல பருப்பு வச்சுட்டு
ஆ
அரிசிய தண்ணில போட்டு வந்திருக்க டக்குன்ட்டு செய்யலான்ட்டு
ஆ ஓகே ஓகே ம் இந்த டீப் பொட்டோட்டா ஃப்ரை செய்ய தெரியுமா
அது அப்டியே ஃபுல்லா போட்டுதா செய்யணும்னு நெனைக்கிறே நா செஞ்சதில்ல எங்க வீட்டு்ல அவ்ளவ் பிடிக்காது ஏயா வாங்கிருக்கீங்களா நீங்க
ஆமா வாங்கியிருக்க அது ஒரு தடவ செஞ்சி பாத்தே எனக்கு சரியா வரல அப்புறோ வேற எது யூடியூப்ல பாத்தே ஒரு சில பேர் சொல்றாங்க இது மாரி பொடி போட்டு செஞ்சா நல்லா இருக்கு அப்டின்ட்டு அதனால செரி உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கேக்குறதுக்காக தா
இல்ல இது வரைக்கு செஞ்சதில்ல ஆனா ஆக்சுலி அது மாரி உங்களுக்கு சரியா வரலன்னா நார்மல் பொட்டேட்டோ மாரி கட் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சிருங்க
ஆ ஓகே ம் வேற என்னென்ன ரெசிபிஸ் தெரியு உங்களுக்கு
ம் நாங்க மோஸ்ட்லி சாம்பார் ரசம் தா எங்க வீட்ல வீட்ல ஹஸ்பண்ட் வந்து வெஜிடேரியன் அதனால சாம்பார் ரசந்தா
ஆ ஓகே ஓகே
ஈவ்னிங் ஆனா ஏதாச்சு மார்னிங் செஞ்சது ஈவ்னிங் இருக்க கூடாது வேற வேற அய் டமா இருக்குனு மோஸ்ட்லி நார்த் இந்தியன்
ஆ ஆ ஓகே ஓகே அ அ நானு என்ன ம் தமிழ்நாட்டுல செய்யற மாரிதா செய்வே சாப்பாட்லா அ அ அ அ எனக்கு அவ்வளவா நார்த் இந்தியன் டிஷ்லாம் செய்ய தெரியாது
ஆ ஆ சப்பாத்திக்கு சைடிஷ் மாரி செஞ்சா புடிக்கு வீட்ல எல்லாருக்கு. வீட்ல மோஸ்ட்லி ஈவ்னிங்ல சப்பாத்தி தா இருக்கு.
அ அ கேக் ரெசிபிஸ்லா செய்வீங்களா?
ஆம் ப்ரவுனி மட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணே ஆ நல்லா இருந்துச்சி நல்லா பப்ஜியா மேல கிரிங்கிள் டாப்போட செம நல்லா இருந்தது
அ அ ஓகே அ ம் எப்டின்னு சொல்றீங்களா ரெசிப்பி
அதுவா நா ஒரு நோட் புக்லதா நோட் பண்ணி வச்சிருந்தே எனக்கு இப்போ எக்ஸாக்டா தெரியது திடீர்னு கேக்கவு அது எங்க இருக்குன்னு நா பாத்து எடுத்துட்டு வேணா உங் கால் பண்டுங்களா அ விசயம் ஆனா அதுக்கு எம் என்னென்ன ஐட்டம் தேவன்னு வேணா இப்போ சொல்டோங்களா அத மட்டு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க நா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எடுத்துட்டு கால் பண்றே ஏன்னா ரெண்டு மூணு டைம் நா செஞ்சே
ஆ
அதுனால எனக்கு எக்ஸாக்ட் ரெசிபி எதுல எனக்கு கரெக்டா இருந்ததுனு நோட் பண்ணி வெச்சுட்டேனேல்ல பாத்து சொன்னாதா எனக்கு ஞாபகோ இருக்கு ம் பட்டர் வேணு கொக்கோ பவுடர் வேணு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வேணு
அ அது பேக்கிங் சோடா வேற பேக்கிங் பவுடரு வேற இருக்கா இல்ல
ரெண்டு வேற வேற
ஆ ஓகே ஓகே
பேக்கிங் சோடா வேற பேக்கிங் பவுடர் வேற
பவுடரு வேற ஓகே ஓகே அ அ
ரெண்டு வேற வேறதா அப்புறம் நம்ம மைதாலையு செய்யலா கோதுமைலயு செய்யலா இல்ல ராகி மாவுல கூட செய்யலா நமக்கு எது பிடிச்சிருக்கோ அத யூஸ் பண்ணிக்க வேண்டியதா
ஹலோ
ம் சொல்லுங்க
ஆ கேக்குதுங்களா
ம் கேக்குது கேக்குது அதா நம்ம ராகி புடிக்குன்ச்சுனா ராகி கி இல்லன்னா மைதா இல்லன்னா வீட்டு கோதும்மாவு இருக்குல்ல அதுல எதுல நம்ம பிடிக்குதோ அதுல செஞ்சுக்லா
ஆ ஓகே
ஆக்சுலி வந்து மைதால செஞ்சா நல்லா ஃபஜ்ஜியா இருக்கு ராகி இப்ப வந்து என்ன பண்றாங்க குழந்தைங்கள் குடுக்கத்துக்கு சக்கரவல்லி கிழங்கு இருக்குல்ல அதுல கூட செய்றாங்க
அதுல கூட செய்வாங்களா ஆ ஓகே ஓகே அ
ட்டு சக்கரைக்கு பதுல டேட்ஸ் பவுடர் இன்ஃப்யூஸ் பண்ணி நறைய இப்ப குழந்தைங்களுக்காக ஹெல்தி டிஸ்ஷா செய்றாங்க
அ ஓகே
ம் பக்கத்து வீட்டுல ஆள் இருக்காங்களோ சவுண்டு கேட்டுட்டே இரு கிரவுண்ட்ல
அ ஆம்மாமா
ஓ
ஆஹ அ அப்ரோ இந்த ராஜ் ஒன்னு ஒன்னு சேல்றாங்களே அது செஞ்சுருக்கீங்களாங்க
நைட் அது வந்து கிட்டதட்ட நம்ம சன்னாலா ஊற வைக்கிறது நாலஞ்சு மண்நேரோ ஊற வைக்கதுன்னா அது நல்லா எட்டு மண்நேரோ ஊறுனாதா வேகுது ராஜ்மாலே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு ஒன்னு ப்ரௌன் கலர் மாரி இருக்கு இன்னொன்னு வந்து டார்க் ப்ரவுன்ல இருக்கு லைட் ப்ரவுன் மூணு ப்ரவுன்ல இருக்கு அதுவே அந்த லைட் ப்ரவுன்ல இருக்குல்ல அது ஊர வச்சு செஞ்சா நல்லா டேஸ்டியாவே இருக்கு எல்லா ஈவனாவு வெந்துருது ஒரு ஒரு நேரோ அந்த ராஜ்மா வந்து தண்ணி வேணா வெந்துரு ஒண்ணு வெந்திருக்கு ஒண்ணு வேகாம இருக்கு அது பாத்து வாங்கணு வேற வாங்கும் போதே நம்ம
ஓ அப்ப வேற என்னென்ன ரெசிபிஸ் தெரியும்
உம் வேற
கார்டனிங்லா வீட்ல வச்சிருக்கீங்களா
இல்ல இல்ல நாங்க ரெண்டட் ஹவுஸ் இருக்கோங்க அதனால அதெல்லா இங்க வேல இல்ல எனக்கும் இங்க கொழந்தைய வச்சிருக்க அதுக்கெல்லா டைமு இல்ல
ஓகே ஆமா கொழந்தைய வச்சிருந்தாவே கொஞ்சோ செரமமாதா இருக்கு
கரக்டா சாப்பாடு குடுக்ணு எனக்கு வந்து ஆக்சுவல அந்த ப்ராப்பரா டைமிங்கு பண்ணிர்ணு கொழந்தைங்களுக்கு இல்லனா எனக்கு வே பிரஷர் ஏரி போய்டு
ஆஹ் ஓகே
சரி வராது ஃபஸ்ட் ப்ரஃபரன்ஸ் கொழந்தைங்க தா உம் சாப்பட்ணு வர டைம்க்கு கரெக்ட் டைம்க்கு தூங்க வந்தர்ணு கரக்ட் டைம் அந்த டைம் கங்கு ஹோம் ஒர்க் முடிச்சர்னு இல்லன்னா எனக்கு அந்த அளவுக்கு சரி வர டிக்குது
அஹ்
நீங்க என்ன மாறி டிஷ்லா வீட்ல செய்வீங்க
நானு இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்வ இந்த ஆலு சப்பாத்தி அஹ் அப்பறோ கடாய் பன்னீர் ஆஹ் அப்பறோ வந்து ஏர் ஃப்ரையர்ல இது செய்வோ சிக்கன் கடையிலல்லா ஷவர்மா செய் அது செய்வ
ஆஹ்
அத மார்லா செய்வோ
ஓகே ஓகே
அஹ்
ஓகே ஓகே
அஹ் நீங்க சிக்கன்ல ஏதாச்சும் செய்வீங்களா வெரைட்டி இல்ல பிரியாணி அந்த மாறி
எங்க வீட்ல அவ்ளோக்கு நான்வெஜ் புடிக்காதுங்க ஹஸ்பண்ட் அதனால மோஸ்ட்லி வெஜ் தா பசங்க மட்டு கேட்டா எப்பயாச்சு வெளிய வாங்கி குடுத்துருவோ ஓகே கஃபே எல்லா இருக்குல்ல
ஆஹ் ஆமா
வாங்கி குடுத்துறது மோஸ்ட்லி இதுதா எங்க வீட்ல ஃபாலோ பண்றது ஆனா செட்டி நாடு சிக்கன் யாராச்சு கெஸ்ட் வந்த செய்வோ எங்களுக் க்குன்னு ஸ்பெஷலலா எது செய்ய மாட்டோ
ஆஹ் ஓகே ஓகே அஹ் ஓகே
உம் வேற என்ன செய்வீங்க வெஜ்லயே இந்த கட்லெட்லா செய்வீங்களா
என்னங்க
கட்லட் கட்லட்
ஆஹ் எப்பயாச்சு செய்வங்க
ஆஹ்
ஆ
ஆ ஆ இல்ல நா செஞ்சதுல்ல கட்லெட்லா அதா செரி நீங்க செஞ்சிங்கன்னா கேக்கறதுக்காகதா
அது கட்லெட் செஞ்சதுல்ல நா பாவ்பாஜி
ஆ ஓகே ஓகே
அது கொஞ்ச ஹெல்தியாவு இருக்குல்ல அதுலேயே வெஜிடபிள்ஸ் போட்டு செய்றதால அது
ஆ ஆ ஓகே ஓகே
ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ இப்ப யாரோ கூப்ட்டாங்க நா போய் பாத்துட்டு வந் ஆ ஓகே பய் ஆ